ஹலோ ஆஹ் சொல்லுங்க நல்லா இருக் கிங்களா
நா நல்லா இருக்க ஏற்கனவே கால் பண்ணிருந்த சமையல்ல பிஸியா இருக்குற அப்ரோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க
அப்படியா ஆமா கொஞ்சோ வேல இருந்துச்சிங்களா அதனாலதா என்ன பண்றது நமக்கு வந்துட்டு சமையலு அது விட்டா வே வீட்டு வேலைக்குதா ரொம்ப மெயினா போயிட்டு இருக்கு வேற என்ன பண்ண முடியு எப்பய நமக்குவது நமக்குன்னு தனி கம் கமிட்மெண்ட்லா நம்ம கிரியேட் பண்ண முடியாது இந்த நம்மளோட பர்ஸ்ட் இந்த இதெல்லா முடிச்சுட்டுதா நம்மளோட வேலைகளுக்குல்லா நம்ம போக முடியது இல்லைங்களா உங்களுக்கு அப்படித்தானே
ஆமா கண்டிப்பா அதுலயு சமையல் வந்து நல்லா செய்ய தெரிஞ்ச ஒரு பொண்ண இருந்தன்னு வச்சுங்க அவ்வளோ எந்த இடத்துக்கு போனாலு முதல்ல கரண்டி தூக்கி கையில கொடுத்துருவாங்க அது தீருக்கவே கூடாதோணுது
அப்டி தான போலையே எங்க போனாலும் உங்கள்ட குடுத்துருவாங்க போலயே
ஆம்மா கண்டிப்பா ஏன்னா அது சமையல் நம்ம செஞ்சு மத் மத்தவங்க சாப்டு பாக்கறதுன்றது சந்தோஷமான விஷயம் தான் அவுங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களான் சாப்டு ஒரு வாய் வச்ச உடனே நான் அத அவுங்களே உத்து பாப்பேன் ஆஹ் அப்டின்னு சொல்லலன்னா கூட தலைய இப்டி ஆ ட்டுவாங்க பாருங்க அப்பா சூப்பரா இருக்கு போல இருக்கு அப்டின்ற மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ரொம்ப புகழ்வாங்க இருந்தாலுமே வந்து ஹ ஒரு சில இடத்துல வந்து நம்ப வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தா நல்லாரு க்குமோ அப்டின்னு இருக்கிற இடத்துல கூட நம்மள பிடிச்சி இந்த சமையல் ரூம்ல போடும் போது கொஞ்சம் காண்டாகும்
அஹ் அப்டிங்களா என்ன என்ன இது ரெசிபி நல்லா செய்வீங்க உங்களோடதான் எல்லாம் சாப்புட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு என்ன சொல்லியிருக்காங்க
எனக்கு வந்து வெஜ்ஜும் நல்லா வரும் நான்வெ ஜ்ஜும் நல்லா வரும் அதுலயும் வந்து இந்த மீன் கொழம்பு கருவாட்டு கொழம்பு அப்புறம் வந்து இந்த பிரியாணி இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்டின்னு மத்தவங்க சொல்லி கேள்வி நமக்கு நம்ப சாப்டோம்னா அந்த அளவுக்கு சொல்ல தெரியாது எல்லாமே நம்ம செஞ்சு சாப்ட நல்லா இருக்கும்ல
ஏன்னா வந்துட்டு அடுத்தவங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும் நமக்கு வந்து எப்ப இருக்க மாரி இருக்கும் இது என்ன நல்லா இருக்குன்னு சொலராங்கற மாரி நமக்கு ஃபீல் ஆகும் ஆனா அடுத்தவுங்களுக்கு தான் நம்ம செஞ்ச டேஸ்ட் வந்து அவுங்களுக்குதான் தெரியும் உம் பரவாலப்பா நான் வந்து ட்டு நல்லா சமைப்பணான்னு எனக்கே தெரியாதுங்க ஏன்னா வந்து நான் இதுலயும அதிகமாக ரெசிபி ட்ரை பண்ணுறதில்ல ஏதோ நார்மலா நம்ம வைக்கிற சாப்பாடு சாம்பாரு அதுல வேணா கொஞ்சம் செய்வேன் பிரியாணில்லாம் நான் ட்ரை பண்ணதில்லைங்க இன்னைக்கு வரைக்கு
அப்படியா நீங்கள் பிரியாணி நல்லா செய்வீங்களோ ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு அதிகமாக செய்கிற மாரி தான் இருக்கும்ல சூழ்நெல
கண்டிப்பாக வருங்க எவ்ரி இயர் வந்து கிறிஸ்மஸுக்கு நம்ம பிரியாணி செய்கிற மாரி தான் வரும் அது வந்துட்டு நம்ம அ அது வந்து எவ்ரி இயர் நம்ம வந்து செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அதனால் அந்த கமிட்மெண்ட் வந்து மிஸ் பண்ண முடியாது அதனால் கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம்
அது வும் இல்லாம நம்ம செஞ்சம்னா நம்மளால வந்து சாப்பிட முடியாது இப்போ ஒரு கிலோ செஞ் சாலே நம்மளால சாப்பிடறக்கு முடியாது இதுல வேற நெறைய பேர்க்கு செஞ்சு குடுக்கணும்னா அந்த அலச்சலேயும் சரி அந்த வாசனையிலேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஒரு மாரி தெகட்ற மாதிரியான ஃபீலிங் இரு க்கும் மறுநாள் ஏதாவது கிடைக்காதா அப்டின்ற மாரி ஒரு ஃபீலிங் எனக்கு கண்டிப்பா ருக்கும் அந்த மாரி ஏதாது உங்களுக்கு தோணி
நாங்க எப்பயும் பிரியாணி செஞ்சோம்னா எப்டியு ஒரு டூ டேசாவது இருக்குங்க நெக்ஸ்டு டே சாப்றது அது அந்தடேஸ்டு நல்லா சூப்பரா இருக்கு அதனால ஃபஸ்டு டே செய்யும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேத்துசெஞ்சுருவோ அத கொஞ்ச ஃப்ரி்ஜ்ல வச்சு நெக்ஸ்டு டே கொஞ்சமன சூடு பண்ணி சாப்டுவோம் நல்லாருக்கும் அது நறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஃப்ரிட்ஜில சாப்பிச்சு சாப்டா ஹெல்தி இல்ல அப்டிலாம் சொல்லுவாங்க ஆனா அது ஒரு டேஸ்ட்டு தனிதான் எல்லாத்துக்கும் அது எப்டி இருக்குதுன்னு எனக்கு தெரில
அப்டின்னா நெக்ஸ்ட் டைம் பிரியாணி செய்யும்பொழுது எங்களுக்கு போ போர்டர் ஆப்ல போட்டு அனுப்சு வுட்ருங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பா குடுக்கற எப்டி நம்ம எல்லாம் பிரியாணினு எல்லா செய்ற மார தான அ நெய் ஊத்தீட்டு அ ஆ ஆ ஆனியன் அ ந நைஸா ஸ்லைஸா கட் பண்ண ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சொ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டொமேட்டோஸ்லாம் போட்டு நல்லா ஃ ப்ரை பண்ணிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து இதெல்லா போட்றுணு பிரியாணி ஸ்பைசஸ்லா வெச்சிருப்போம்ல அத ஃபஸ்ட்டு வெறு நெய்லியே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதெல்லா போட்டதுக்கப்றோ கொஞ்சோ தயிர ஊத்தி நல்லா கெட்டியா கிரேவி வந்தப்பறோ பிரியாணி மசாலா கொஞ்சொ அ நம்ம காரத்துக்கு தேவையான கொஞ்சோ மொளகாப்டியெல்லா போட்டு நல்லா கொஞ்சோ மஞ்ச பொடி போட்டு நல்லா கிரேவி இதுக் வந்ததுக்கப்றோ சிக்கன்னா எனி நம்ம எடுக்றோமோ அது நல்லா அதுலியெ அந்தம் கிரேவிலியே நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்றோ தண்ணி ஊத்தி ரைஸ் போட்டர்டம்னா அவ்ளதா அவ்ளோதா எங்குளுக்கு தெரிஞ்ச பிரியாணி
இந்த ஹைட்ராபாட் பிரியாணி செஞ்சிருக்கீங்களாப்பா அது நா என் ட்ரை பண்ணிருக்கே ஆனா நல்லாவேருக் க்கு லேயர் லேயரா அந்த புத் தினா அந்த ஃபிரைடு ஆன்யனு அப்புறோ நம்ப வதக் கின் அந்த தொக்கு பிரியாணியோட தொக்கு அப்றோம் மறுப்டியு சாதோ இந்த மார் லேயர் லேயரா போட்டு அ ஒரு கடாய் தோஸ் ச்சக்கல் வெச்சு அதுல வந்து நம்ப தம் போட்றா மாரி இருக்கூ அப்டே பாதி பாதியா எடுத்து அப்டியே நம்ப ஒயிட் ரைசு இதுவு கலந்தா மாறி போட்டம்னா அவுங்க வந்து மிக்ஸ் பண்ணி சாப் ண்றா மாரி இருக்கூ அது ஒரு முற ட்ரை பண்ணி பாருங்க நல்லாருக்கு வேற வெஜ்ஜில என்ன நல்லாருக்கூ உங்க வ் நீங்க செய்றது
வெஜ்ஜில வந்துட்டு சாம்பாரு பி ப்ளிக்கொழம்பு நல்லாருக்கோ கார கொழம்பு இங்க வெக்கிறஸ் ஸ்டைலு அது நாங்க எங்க இதுல செய்ற மாரி சஸ் ஸ்டைல்லஸ் செய்வோங்க அப்பறோ வந்துட்டு இந்த காயெல்லாம் போட்டு வெறு மசாலா மட்டு போட்டு அந்த மாரி ஒரு கொழம்பு அச்சு எல்லா ஊத்தி வெப்பாங்க தேங்காலல்லா தேங்கா பால் ஊத்தி வெப்பாங்க அதுமே நல்லாருக்கு
கப்டிங்ளா வேற இந்த கருவாட்டு கொழம் ப்ப இந்த மாதிரியான ஐட்டோ இ ந்த எறால நறைய வெரைட்டீஸ் சேரி இந்த மாதிரில்லா செஞ்சி பழக்கோ உண்டா த்தன வெற எறால்லியே பாத்தீங்னா அ தேங்கா அரச்சு ஊத்தி அந்த மாதிரி கொழம்பு வெப்பாங்க ஒரு ஸ் சில நேரத்துல பாத்திங்ன்னா இதுல்லா வெப்பாங்க தொக்கு மாரி செய்வாங் ஃப்ரை பண்ணுவாங்க இதுல நீங்க எதுல ஸ்பெஷல்லு
நா வந்து அ அதிகமா எறா சமச் ச்சதுல்ல அதுனால
அதல ஸ்பெஷல் இல்லேன்றிங்ளோ